சொல்லுங்க
கேக்குதா
ஆ கேக்குது சொல்லுங்க என்ன பண்ணிட்றிக்கீங்க
நா சும்மாதா படுத்திர்க்கே கால்ல எந்திரிசோனே வாக்கிங் போனு ஏனா எங்க அம்மா என்னைய ஒடம்ப கொற அப்டி சொல்லி சொல்லிட்டே இருக்காங்க
ஊ வோ அவுங்க சொல்ட்றா
அவுங்க சொல்லு போது சேரின் தோணுது அப்றோ நானா பண்ணோபோது ச விடு எதுக்கு அப்டி சொல்லி தோணிற்து
ஆமா ல்ல நம்மளால வந்து அ நம்மளால வந்து அது நமக்கா தோணிட்டு நமக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தா தா நம்ம அதெல்லா எடுத்து பெருசா எடுத்து பண்ணணு இல்லன்னா நம்ம பண்ண கூடாது எதுக்கு அதுல்லா பத்தி அ அடுத் ஒவ்வொருத்ரோட ஹெல்த் அதாவது என்னெயேல்லா கேட்டா எனக் தெரிமா சொல்லுவே நோய் இல்லாம வாழணு அதா பெருசு இது அதுன்லா கெடையாது என்னய கேட்டா நா இததா சொல்லுவே இந்த நோய் நொடி இல்லாம இருந்தா அதுவே போது தெரிமா ஒடம்ப கொறைக்றதுக்கு ஒவ்வொருத்தரோட ஜீனு நாலா முன்னாடி ஒல்லியா இரு நா ரொம்போ ஒல்லியா இருந்தே அப்ப எல்லாரு எனய வந்து ஏதாது சொல்லிட்டே இருப்பாங்க என்ன இவ்ளோ ஒல்லியா இருக்கா எப்பா இவ்வளோ ஒல்லியா இருக்க கண்ணோலா ஒண்ணு மே இல்ல அப்டி சொல்லுவாங்க அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நம்ம நெஜமாவே சொ ஓல ஓ ஓமக்குச்சி மாரி இருக்க கு இத்துணூண்டா இருக்க அப்டி இருக்க இப்டி இருப்ப ஆ ஹைட்டு ஹைட்டா இருக்கேன் சொல்லிட்டு எல்லாரு என்ன ரொம்ப சொல்லுவாங்க என்னனா இவ்வளோ ஹைட்டா இருக்க ஒனக்கு பையே தேட்றதே ரொம்ப கஷ்டோ அந்த ஹைட்ட வச்சு நா ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கே அ ஒனக்கு மாப்ள தேட்றதல்லா ரொம்ப கஷ்டோ அப்டி சொல்லுவாங்க சாதாணமா இருக்கவுங்களுக்கே தேட்றது கஷ்டோ ஒனக்ல்லா ரொம்போ கஷ்டோ அப்டி சொல்லுபோது என்னடா நம்மள இப்டி சொல்றாங்ளே நம் கல்யாணோன்றது ரெண்டாவது இருந்தாலு இப்டி சொல்றாங் களே அப்டின் சொல்லிட்டு அ அப்பறோ அப்பல்லா ரொம்ப கஷ் டமா இருக்கு அப்பறோ அப்பறோ வந்து என்ன சொல்லுவாங்கனா இந்த மாரி கலர் கலர வச்சு பேசுவாங்க அப்றோ சில நேரோ வந்து அ பாத்தா இந்த மாரிதா அ கொஞ்சோ கொஞ்சமாது சத பத்து இருக்கணு மொகோலா அப்டியே ஒடுங்கி போயிருக்கு இப்டியே பேசுவாங்க நம்மள பாத்து யாராது இப்டி போய் ஒடுங்கி போய்ருக்க ஒல்லியா இருக்காங்கன் சொன்னா சந்தோஷந் தா ஆ பரவால்லயே ஒல்லியா இருக்கீங்க அப்டி சொன்னா சந்தோஷோ ஆனா ஒடுங்கி போயிருக்க ஒண்ணுமே இல்ல கழுத் த்தலா எலும்பு தெரிது அப்டி சொன்னா ரொம்ப கஷ்டமாருக்கு தெரியுமா
ஆமா நா குண்டா இருக்கேன் ரொம்ப நாள் நானே ஃபீல் பண்ணிருக்கே ஏனா எங்க அம்மாவே எனைய அப்டி சொல்லம் போது எனக் கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நா ஒரு முந்தா நேத்து திங்க கெழமன் நெனைக்கிறே திங்க கெழம நா எப்யுமே காலேல பயர் மட்டுந் தா சாப்ட்டு போவே அன்னைக்கு பயர் நா கால்ல வக்க மறந்துட்டே எம்மா ஒரு ரெண்டு தோச மட்டு குடுங்கமானு சொல்றே எங்க அம்மா அதல்லா முடியாது நா சாப்டாம போ அப்டி சொல்லி சொல்ட்டாங்க எனக்கு அப்போ ரொம்ப கஷ்டமா இருந்தது நா ஸ்கூல்ல போய் அழுதே யாருக்கு தெரியாம வ ரெஸ்ட் ரூம் போறேன் சொல்ட்டு போய் அங்க போய் உ உக்காந்து அழுதுகிட்டு வந்தே எனக் அவ்வளோ கஷ் கஷ்டமா இருன்ச்சு எங்க அம்மாவே ச நம கொழந்தய பாத்து இப்டி சொன்னா எவ்வளோ கஷ்டமாருக்கு
ஆமா அவுங்க அப்டி சொல்ல கூடாதுல ஏனா அது ஒவ்வொருத்தவ்ங்களோட ஒடம்பு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது இப்ப ஒனக்லா வந்து நீ வந்து இப்ப சாப்புற்ற சாப்பாடோடதல்லா கெடையாது நீ சின்ன வயசுல இருந்து அந்த பாலு கீழு எல்லா குடுச்சது அதுதா காரணமே தவிர இப்போல்லா வந்ததுன்லா உனக்கு கெடையவே கெடையாது ஆனா அவுங்கதா அத வந்து புருஞ்சுக்ணு புருஞ்சுது நல்ல விதமா சொன்னா நீ கேப்ப நீ அழகா இருப்ப ஒல்லியா இருந்தனா நீ ரொம்ப அழகா இருப்ப அப்டி இப்டின் ஏதாவது சொன்னாங்கனா நமக்கு தோணு இப்டி பண்ணு அப்டி இரு அப்டி சொன்னா நமக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு இன்னோன்னு என்னனா நம்ம வந்து அப்டியெல்லா வெயிட்ட கொறைக்க முடியாது சரியா ஆ சும்மா அந்த பயர் சாப்பற்றனால அப்பிலா ஆனா வயித்துக்கு நமக்கு தேவ சாப்பாடு தேவ இப்ப நீ வந்து வெறு பயிரு நீ வந்து நெனப்ப ஆ நா வந்து இந்த மாரி சாப்பற்றே கம்மியா சாப்பற்றே மத்யான சாப்பாட சிகிப் பண்றே நைட்டு சாப்ட மாட்டே இத்துனோண்டு சாப்புற்றே கெடையாது பாடிக்கு வந்து சாப்பாடுன் ஒண்ணு வேணு இல்லனா ஒண்ணு உன்னோட கொடல் சுருங்கி போயிறு அப் அப்டி இல்ல அப்டினா உனக்கு வந்து வேற எதுமே ஒத்துக்காது ஃபியூச்சர்ல
நா ரொம்ப கஷ்டப்பட்டே அது
இல்ல நம்ம சைட் எஃபெக்ட்டு பாத்துதா சம் நா கூட ஒரு வீடியோல பாத்தே ஒருத்தெ வந்து சுகர் கட்டுன்னு சொல்லிட்டு சுகர் சு சுத்தமா சுகரே எடுத்துக்காம ஒரு காஃபில கூட ஜீனி போட்டு குடிக்காம இருந்துட் இருந்திருக்கா அவெ வந்து அப்டியே ஒரு ரெண்டு மாசோ அப்டியே இருந்திருக்கா அப்பறோ மூணாவது மாசோ அவெ வந்து சும்மா ஒரு கே க் சாப்பிட்ருக்கா அந்த கேக் சாப்டதுக்கு அவனுக்கு வந்து வாமிட் வந்துருக்கு டிசன்ட்ரி அந்த மாரி அவனுக்கு வந்து நெறைய பிரச்சன வந்திருக்கு அப்பதான் வந்து அவுங்களுக்கு புரிஞ்சிருக்கு நம்ம ஜீனிய வந்து நம்ம உடம்புல ஒ குடுக்காமே இருந்திருந்து திடீர்னு ஒரு ஒரு பொருளை குடுக்கவும் அந்த உடம்பால ஏ த்துக்க முடில
ஓ அப்டியா
ம் அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாரி சைட் எஃபெக்ட்ல வந்து முடியும்
ஓ நானும் ஒரு ரெண்டு வாரமா சீனி போடாமதான் சாப்பிடுறேன்
ரண்டு‌வாரமா ஜீனி போடாம சாப்பறனா சுகர் கட்நா அதுகுனு சுகர் வந்து கம்ளீட்டா நிறுத்தும்னு கிடையாது இப்போ வந்து இப்போ வந்து சு பிபினு எடுத்துட்டாலே வந்து ரெண்டு விதமான பி பி இருக்கு ஒன்னு லோ பிபி இன்னொன்னு ஹை பிபி லோ பிபி இருக்கவங்க வந்து சு அதாவது லோ சுகர் சு ஹை சுகரும் இருக்கு அதே மாரி லோ சுகர்னா வந்து சுகரே அவங்க உடம்புல வந்து சுகரே இருக்காது சுகர்ன்றது உடம்புக்கு வந்து தேவ ஜீனி சத்துன்றது தேவ அவங்களுக்கு வந்து சுத்தமா சு கர் அப்ப வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீங்க அடிக்கடி வாயில சாக்லேட் போட்டு சாப்பிடுங்க இல்லனா உங்களுக்கு கிரு கிருன்னு வரும் எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா இருக்காங்க அவங்க வந்து அவ்ளவோ உப்பே சாப்பிட மாட்டாங்க சரியா உப்பே சேர்த்துக்கவே மாட்டாங்க அற உப்பு கா உப்பு அப்புறம் புளியே சேர்த்துக்க மாட்டாங்க சுத்தமா சேர்த்துக்க மாட்டாங்க புடி வேண்ட அது உடம்புக்கு அப்டி இப்டி சொல்லிட்டு சேர்த்துக்க மாட்டாங்க ஆனா அவங்களுக்கு வந்து ஒரு மாரி தலை சுத்து அந்த மாரி வ வந்த போது ஹாஸ்பிட்டல்ல கேக்கும் போது உங்க உடம்பு வந்து அந்த லாக்டிக் சொல்ற மாரி அந்த புளிப்பு தன்மைக்கான ஒரு ஏதோ ஒன்று இருக்கும் போல அது வந்து உங்க உடம்புல சுத்தமா இல்ல நீங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு உப்பு கலந்து குடிங்க லெமன் ஜூஸ் காலையில காலையில லெமன் புளிஞ்சி உப்பு போட்டு குடிங்க அப்பதான் உங்களுக்கு வ கொஞ்சம் புளிக்கொளம் புளிகொழம்பா வச்சு சாப்பிடுங்க அப்பதான் உங்களுக்கு வரும் அப்பதான் உங்களுக்கு உப்பு சத்து வந்து ஏறும் அதே நிறைய உப்பு சாப் ட்டா நம்ம பாட்டிக்கு இருக்கு தெரியுமா மீனாயாக்கு அத மாரி
ஆ உப்பு சத்து வந்துரும் எங்க வீ வீட்டு பக்க த்துல ஒரு ஜேபேனு சொல்ட்டு ஒரு பொண்ணு இருக்கு அந்த பொண்ணு பதினாறு வயசு தான் ஆகுது ஆனா அதுக்கு லோ சுகர் லோ பிபி லோபிபினு சொல்ட்டு ஒரு இது அந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு கண்ணு வந்து கீழ நம்மளுக்கெல்லாம் ரெட் கலர்ல இருக்கும்ல அவளுக்கு ஒரு மாரி பிங்க் வித் ஒய்ட் அது பிங்க்னே சொல்ல முடியாது ஒயிட் கலர்ல தான் இருக்கும் ஒயிட் கலர்னா அங்கங்க ஷேர் சேடா வெள்ள கலர் இருக்கும் சி ப்ளூ கலர் ஒரு பிங்க் கலர் இருக்கும் பிங்க் கலர்க் க்கவு அவள எல்லாரும் அ சாப்புடு சாப்புடுனு சொல்லுவாங்க ஆனா அவ சாப்புடுவா ஆனா அவளுக்கு அ ஒருரு து ரெண்டு நிமிசோ நடந் நின்னாலோ ஒரு அர மண்நேரம் நின்னாலோ ஒரு மண் நேரம் நடந்தாலும் கூட அவ மயகப் உழுந்துடுவா மயக்கம் போட்டு விழுந்துடுவா
பாற அந்த மாரிலா இருந்தா எவ்ளோ கஷ்டம் நம்ம வந்து குண்டா ருக்கோ ஒல்லியா ருக்கோ கருப் பா ருக்கோ ஹைட்டா இருக்கோனு நனைக்றோ ஆனா இந்த மாரிலா இருந்தா நமக் ரொம்ப கஷ்ட் ட்டமா இருக்குல்ல கடவுள் நம்ள அந்த மாரிலா வைக்கல நீ நனைக்கணு சரியா அவுங் அந்த பொண்ணுகெலாம் எவ்ளோ கஷ்டமாருக்கு சொல்லு ஒரு அ நம்ளாம் வெயில்ல ஆட்றோம் விளையாடுறோ ஓட்றோ அந்த பொண்ணால அதெல்லா பண்ண முடிலன்னா அந்த பொண்ணுக்கு எவ்ளோ கஷ்டமாருக்கும்
ஆமா அவ எப்பியுமே லெமன் கைல வச்சிருப் ப்பா முழு லெமனா முழு லெமனா வச்சு அத மோந்து பாத்துடே இருப்பா அப்பனா மயக்க வராதுன் சொல்லிட்டு அத மோந்து பாத்துட்டேருப்பா ஆனா பூவே அவ வச்சிட்டு வரமாட்டா மல்லிகு பூ கணாபரம் எதுவுமே வச்சிட்டு வரமாட்டா சில நேரம் சந்தனம் துண்ணூறு கூட வைக்க மாட்டா மூக்குல ஏறிரு எனக்கு தும்மல் வரு அப்டி சொல்ட்டு துண்ணீர் கூட வச்சிட்டு வரமாட்டா
ஆனா அத அவங்க சீக்கரோ போய் பாக்கணு என்ன காரணோ அப்டின் சொல்லிட்டு பாக்கணு
அவளுக்கு லோ பீப் பின்தா சொல்றாங்க ஆனா அதுக்கு மருந்தே கெடையாதுன் டாக்டர் சொல்டாங்கலா லோ பிரெஷ்ர்க்கு
அப்படியா ம் நா சின்ன வயசுல இருக்கும் போது லோ பிர்ரெஷர்ன்ன ஒன்னதா நா ஒருது ஒரு தரவ வந்து எனக் காச்சல் வந்துருச் சி அப்ப எங்க அம்மா நா வந்து எதாது ஒரு சின்னதுனா கூட அம்மா யப்பா எனக்கு முடியல அப்டி சொல்ட்டு அழுக ஆரம்பிச்சிருவே பயப்பட ஆரபிச்சிருவே ஏதாது செஞ்சிட் ருப்பே இருக்கவங்க எல்லாரையு டா எல் ஆமா இருக்குறவங்க எல்லாரையு டார்ச்சர் பண்ணிருவே அந்த மாரி தா எனக்கு காச்சல்லா ஒரு மூணு வருஷோ ஒருக்கா தா வரு எனக்கு இப்ப கடசியா காய்ச்சல் வந்தே கிட்டதட்ட மூணு வருஷோ இருக்கு அந்த மாரிதா எனக்கு வருமா ஒருதர டுவல்த்து படிக்கும் போது காச்சல் வந்துருச்சி என்ன பண்றது எங்க அம்மா ஹாஸ்பிட்டல் கூட்டு போனாங்க அப்ப எங்க அம்மா கிட்டயு அவ்ளவா காசு இருக்காது பாத்து பாத்துதா செலவு பண்ணுவாங்ளா அப்போ சேரி பரவால்ல நம்ம அப்ப ஹாஸ்பிட்டல் போம்போது எனக்கு பதட்டத்துல ஆ தல சுத்தி கிரு கிருன்னு வந்துருச்சி அவுங்க சொன்னாங்க என்ன இந்த பொண்ணு ரொம்ப வீக்கா இருக்கு காச்சல் வேற இவ்ளோ அடிக்குது ட்ரிப் ஸ் எது போட்ற மாரி இருக்குன் சொன்னாங்க நா ட்ரிப்ஸ் எல்லா நா போட மாட்டே அப்டி சொல்ட்டு எனக்கு தல சுத்தீர்ச்சி தல சுத்தவு அவுங்க வந்து சுகர் பிபி பிபி செக் பண்ணனு பிபி செக் பண்ட்டு ஐயோ இந்த பொண்ணுக்கு லோ பிபி அப்டின்டாங்க ஒன்னே நா அழுதுட்டே எங்க பாட்டிக்கி ஃபோன் போட்டு எங்க பாட்டி ச்சி லூசு யாராது இந்த வயசுல லோ பிபி வருமோ வயசென்ன உனக்கென்ன பன்னெண்டு வயஸ்தா ஆகுது உனக் லோ பிபி வருதா பெசாம இரு பாத்துகோ அப்டி சொல்லிட்டு அது திட்னாங்க அப்பறோ எங்க அம்மா வந்துட்டு எனைய ரொம்ப திட்னாங்க இப் டியா பயப்படுவாங்க பிள்ளையானது அப்டின் சொல்ட்டு எனக்கு அந்தளவுக்கு இந்த ஊசி ஹாஸ் பிட்டல் இதுனா ரொம்ப பயோ
ஓ நா ஹாஸ்பிட்டல் கூட பயப்பட மாட்டே ஆனா இந்த அனிமல்ஸ்சு வெலகுகளுக்லா அவ்ளோ பயப்படுவே நா எங்க அண்ணே கூட ஒரு எடத்துக்கு போனே அந்த எடத்துல ஒரு மாரி கொளம் மாரி இருந்துச்சி நாங்க நெறையா தண்ணி வருன் நெனச்சி தா அந்த கொளத்துக்கு போனோ
ஓ சேரி
ஆனா அந்த கொளத்துல தண்ணியே இல்ல தண்ணி இல்லாதமு அந்த கோ அந்தக் ஏன்னா அந்த சீசனே இல்ல சீசன் இல்லாதம் போது நாங்க போயிட் டோ அங்கங்க குழி குழியா இருக் குல்ல அந்த குழில மட்டுந்தா தண்ணி இருந்திச்சி அந்த தண்ணிலயு மீனா இருக்கு எனக்கு மீன் னாலே பிடிக்காது சாப்ட நல்லா இருக்கு மீனு ஆனா அந்த மீன நம்ம தொடும்போது ஒரு மாரி அருவறுப்பா இருக்குல்ல அந்த மீன்ஸ் எதுமே சாப்ட்ருக்காது தண்ணிக் குள்ள இருந்திருந்தா அந்த தண்ணி நம்ம உள்ள எறங்குன ஒன்னே நம்ம கால வந்து அப்டியே ஒரு மாரி தொட ஆரம்பிச்சிருச்சி எனக்கு ப எதுக்குடா போனோ அப்டி இருந்துச்சி அந்த எடத்துக்கு ஒரு மாரி கால்ல அப்டியே புள்ளி புள்ளியா வச்சி நம்ம கால அப்டியே சாப்ட வர்ற மாரியே பண்ணுது ஆ நல்ல ஆ குட்டி குட்டி மீனா இருந்துச்சி அப்பறோ தவக்கா பாத்தோ அங்க நெறைய கொரங்குகள்லா இருந்துச்சி அப்பறோ அந்த நடந்து வர்ற வழி யெல்லா யானை யானையோட சாணி அப்பறோ விலங்கோட அந்த எறகு எல்லாமே நெறையா பாத்தோ அப்பறோ இந்த ஓன இது அவுள் சொல்லுவாங்கல்ல ஆந்தை ஆந்தை வந்து எப்பயுமே மரத்துல கூடு கெட்டாதா கூடு கெட்டாம மண் இருக் குல்ல மண்ணுல வந்து கொலச்சி குழி மாரி செஞ்சுக்குமா அதுலதா முட்டயிடுமா அத நாங்க அந்த குட்டி பாத்தோ அந்த குட்டி பறக்க மு- முறச்சி செஞ்சுட்டு அப்டியே பறந்துகிட்டே இருந்துச்சு அத பாத்தோ நெறைய பாத்தோ அந்த எடத்துல அது எனக்கு பிடிக்காத ஒரு விஷியோனா அந்த மீன் மட்டுதா அந்த எடத்துக்கு போய் அந்த மீன் எனக்கு பிடிக்கவே இல்ல அதுனால நா குளிக்கவே இல்ல சும்மா கால நெனைச்சிட்டு தண் கைய நெனைச்சிட்டு உட்காந்துருந்தே
ஆமால ஏனா வந்துட்டு மீன் நம்பள தொல்ல பண்ணா எனக்குமே கொஞ்சோ அது வந்து புடிச்சவங்களுக்கு ஒன்னு தெரியாது ஆ மீன் கடிக்குதே அங்க கடிக்குது இங்க கடிக் குதுன்னு சொல்லுவாங்க ஆனா நமக்கு பிடிக்காதுன்னும்போது அது ஒரு மாரி ஐயர்வா இருக்கு ஆனா இங்கலா நா மால்லலா பாக்குற மீன் வந்து மீன்ல உக்காந்து கால கால மீன் தொட்டிக்குள்ள கால விட்டுட்டு ஒரு பத் பத்து நிமிஷத்துக்கு நூத்தம்பது ரூபா வந்து வாங்குறாங்க அந்த மாரிதா இங்கெல்லா வந்து பண்றாங்க அதா சொல்லற நம்ம ஒரு கொளத்துல போய் கால உட்டா கூட மீன் கடிக்கவேனா ஆனா இப்ப யாரு கொ எந்த கொளத் துலயு உள்ள விடுறது இல்ல நம்பலால போய் கால வைக்க முடியாது என்ன ஒரு நல்ல விஷியோனா மீன் கடிக்கும்போது கால வச்சோ அப்டின்னா நம்ம கால்ல அழுக் க்கு அந்த இதெல்லா சின்ன சின்ன ஓட்டையில போய் அடஞ்சிருக்கு தெரியுமா அதெல்லா வந்து அந்த மீன் எடுத் திருமா அதுனாலதா மீன் கடிக்க விட்டா நல்லது அது ஒரு மசாஜ் மாரி நம்ம காலுக்கு அப்டின்னு சொல்றா
மீன் கடிக்க வுட்டாலு நம்ம கால்ல எதாவுது புண்ணு வெடிப்புருந்தா அந்த புண்ணு வெடி ப்ப இன்னு கொஞ்சோ பெருசாதா ஆக்கு அந்த நம்ம மீனு அதுனால பயப்படுவான்ல ஏ கால்ல வேற ஒரு புண்ணு இருந்துச்சு நா எப் கால வுட்டா அவ்ளோதா போல அப்டின்னு நெனச் ட்டு இருந்த ஆனா நா அன்னிக்கு பேண்ட் போட்ருந்த பேண்ட் போட்டற்றதுனால கொஞ்சோ நம்பிக்கையோட கால்ல விட்டு ஒரு மாரி ஜாலியா இருந்துச்சு அது
சேரி சேரி சேரிப்பா நம்ம அப்றமா பேசலா
ஆ சேரிப்பா ஆ பாய்